ம் ஆ கேக்கு என்னக்கா என்னவன்றீங்க
நல்லா இருக்கோ ருக்க
ம் நல்லா இருக்கோ இன்னைக்கி என்ன படத்துக்கு போனீங்களே படம் எல்லா எப்டி இருந்துச்சு
படோ சூப்பரா இருந்துச்சு இந்த காலத்துக்கு ஏத்த மாரி சாமி படமா எடுத்துருந்தாங்க
ஆ டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட்டாடா
அதா அதா அதா என்ன டாபிக்ஸ்லா நெறையா யூஸ் பண்ணி அ நடக்கிற பிரச்சனைகள் எல்லா இது தீர்வா மாரி சாமி வந்து
ஆ அதாவது நானு பாத்த ம் சேரி சேரி சேரி நல்லா என்ஜாய் பண்ணீங்ளா
ஒரே கத்து
ம் கடைசி க்ளைமக்ஸ்லா நல்லா ஆட்டமா
அ
கடைசி க்ளைமக்ஸ் க்ளைமக்ஸ்குல்லா நல்லா ஆட்டோ போட்டாய்ங்கலா
அதா வந்து படத்தோட டர்னிங் பாய்ண்டே இதுங்குற மாரி பாத்தீங்கன்னா அதுக்கப்புறோ தா எனக்கே கொஞ்சோ பிடிச்சிருது ரொம்பவே அதுக்கு முன்னாடி வரைக்கு என்னடா இது சாமி இருக்கற படத்துல்ல பசங்க வந்து எறங்குது வேற மாதிரி கட்டாலலையா அப்படினு நெனச்ச அப்புறம் பாத்தா கரெக்டா அதே பண்ண
அப்படிதான் படம்னா அப்படிதான் லாஜிக் இல்லாமதான் பாக்கணும்
நலான்ச்சி எல்லாம் வந்துரு சித்தி எல்லாம் இருதுச்சே
செரி செரி செரி செரி செரி வேற என்ன
ஓகே ஓகே எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணியாச்சுல
ஆமா ஐஸ்கிரீமு பப்ஸ் அப்புறோம் சூடா சம்ஷா அப்றோம் சிக்கன்ல ஏதோ
ஆ செரி செரி
நீ சாப்பிடுவியா அந்த சிக்கன் ஏதோ இருந்துச்சானு
சிக்கன் பாப்கானா
சிக்கன் பாப்கார்ன் என்னமோ அந்த கிண்ணத்துல வச்சிருன்ச்சுங்க சிக்கனு
ஓகே
நான் இன்னைக்கு சாப்பிட மாட்டன் சனிகெழம நா வெரதோம்ல எனக்கு குடுத்துட்டலே நான் சும்மா சம்சா வட குடுத்தாலு அந்த மாரி இதையு குடுத்தாக தின்னு புட்டன் அப்புறம் அவளுக சொன்னாலுக ஐயய இது சிக்கனு அப்டினாங்க னாலுக சோ அமே அ-அம்மை அத்த கிட்டே கேட்டு கிட்டு இருந்தேனுக சிக்கன் சாப்பிடுவியா இது சிக் க்கன் அப்படின்னாக அடிப்பாவிகளா நானே சாப்புட மாட்டேங்க
ஆ சேரி சேரி சரி ம் நா அவளுக புடிச்சத ஆர்டரு பண்ணிரு க்காளுக ம்
ம் சார்ட்டு பாத்ரூம் போம்மோது செல்ஃபி எடுத்துட்டு இங்குட்டு வெளில வந்து அந்த அந்த லைட்டு கிட்ட நின்னு செல்ஃபி செல்ஃபியா எடுத்தாளுக
எப்ப பாரு செல்ஃபிதா போட்டோ எல்லாம் வாட்ஸ்அப் ஸ்டேட் டஸ்ல ஸ்டோரி வெக்கதா
ஆ அந்த பெரிய வ அது மிரர் நிறைய இங்குட்டு இங்குட்டு அலஞ்சுது வச்சுக்கேன்னா அது இங்குட்டு நின்னு எடுத்தா அங்கட்டு தெரியுது அங்க நின்னு எடுத்தா இங்க தெரியுது பாத்ரூம்ல எவ்ளோ டெக்கரேஷனா வச்சிருக்கேங்க
என் அ இது நல்லா இருந்துச்சில படோம்
நல்லா இருந்துச்சாங்க நீ எப்போ போய் பாத்த
நா படோம் வந்து அடுத்த நாளே பேய் பாத்துட்டு வந்துட்டோம் நானும் வீட்டுக்காரோம்
எல்லா நைட்சோவா போய் பாத்துட்டு வந்துட்டிய எல்லா படத்தயும்
ஆமா ஆமா எங்ளுக்கு எல்லாமே பக்கத்துல இருக்கறனால டக் டக்டக்குன்னு பாத்துட்டு வந்துருவோம் பயோம் இல்ல ம்
பரவால்ல அந்த இதுல உன்னய அ-அதுவு படத்துல இன்ட்ரெஸ்டா இருக்குல்ல தம்பியோம் அதான் உன்னைய ம் ம்
ஆமாமா அதுவு புதுசா எந்த பட வந்தாலு டக்குன்னு போய் பாத்துட்டு வந்துருவோ எதா இருந்தாலு
அ அ
ரெண்டு பேருமே சேந்து இன்ட்ரெஸ்டா பாத்துட்டு வந்துருவோ நாளைக்குதா அந்த ஒரு இது ஜிம்ல ஒரு காம்படிஷன் நாளைக்கு போகணு ஆ எங்கள இன்வைட் பண்ணிருக்காக அதனால போகணு
அப்ப உங்க ஜிம் எல்லா எப்டி போகுது பிசினஸ் எல்லா எப்டி போயிட்டிருக்கு
ஆ நல்லா போய்ட்ருக்கு
நீ எல்லா கத்துகிட்டியா சொல்லி குடுக்குறதுக்கு
ஆ எல்லா கத்துக்கிட்டே இப்பதா ஒரு கோர்ஸ் படிச்சேனா போய் ஒரு கோர்ஸ் படிச்சுட்டு நானு லேடிஸ்க்குலா ட்ரையின் பண்ற மாரி அ படிச்சுட்டு தான வந்தே சோ வந்து நானு இப்ப சொல்லி கொடுத்துட்டுதா இருக்கே லேடிஸ்கு
பரவால உண்மைலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம வீட்டுகல யாருமே எக்சசைஸே பண்ணது கெடயாது இங்க சொல்லிகுடுக்குற ட்ரைனர் ஆவே ஆயிட்டேங்கும் போது
ஆமா ட்ரைனராவே ஆயிட்டே என்ட்டயுமே நெறைய கிளைண்ட்ஸ் வந்து இப்ப பேச ஆரம்பிச்சுட்டாங்க நானு நெறைய சொல்லி சொல்ல ஆரம்பிச்சிட்டே நா சொல்றதல்லா செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க எங்க ஜிம்ல இப்ப வந்து நல்லா போயிட்டு இருக்கு ரெண்டு பேருமே
இப்போ நார்மலு ஒரு பொண்ணோ பையனா வர்ராகன் சொல்லி திரியே வர்ராக இப்ப எனக்கு வந்து ஒடம்பு நல்லா இருக்கணு ஆரோக்கியமாதா இருக்
அவுங்க வந்து எதுக்காக வர்றாங்கன் ஃபஸ்ட் ஃபஸ்ட் அவங்களோட மெயின் பர்பஸ் என்னனு நாங்க தெரிஞ்சுக்குவோ இப்ப நீ வர டினா நீ எதுக்காக இப்ப ஜிம்முக்கு வர என்ன பர் பஸ்காக நீ வர தொப்ப கோரக்கேனா ஆமா அதுக்கு தகுந்த மாரி நாங்க சொல்லி குடுப்போ சாப்பாடு எப்டி சாப்டணு இந்த மாரி ஃபுட் எடுத்துக்கணு அ ரொம்ப கார்பு எடுத்துக்காதீங்க அப்டின்னு நாங்க அதுக் குள்ள இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நாங்க சொல்லி அதுக்கு தகுந்த மாரி ஒரு கோட்ஸ் குடுத்து அத செய்ய சொல்லுவோ
ம் பரவால்ல அப்பற உங்க உங்க எக்யூப்மெண்ட்ஸ்ல்லா எடுத்து தூக்குறதெல்லா பண்றதெல்லா அது அந்த மாரியு இருக்கா சாதாரணத்துக்கே
ஆமா சாதாரணமாவுக்கே எல்லாருக்குமே இருக்கு ஃபர்ஸ்ட் வர்றவங்களுக்கு வந்து ரொம்ப வீக்கா இருப்பாங்க சோ வந்து பர்ஸ்ட்ட் ஸ்ட்ரென்தனிங் தா குடுப்போ ஸ்ட்ரென்தனிங் குடுத்துட்டு அதுக்கப்புறம தா அந்த மிஷின்ஸ் எல்லா வந்து தம்பிள்ஸ தூக்கி பண்றது அந்த மாரி உள்ளதெல்லா நாங்க சொல்லிகொடுப்போ பஸ்ட் சின்ன சின்ன தம்பிள்ஸ் வச்சு ஆ ஆமா ஆமா ரெண்ர கிலோ தம்பிள் ஒரு கிலோ தம்பள் எல்லா தூக்கி ஃபர்ஸ்ட் வந்து ட்ரையனிங் குடுக்குற மாரி குடுத்து அத பஸ்ட் செய் ய செய்ய வைப்போ அதுக்கப்புற கொஞ்சம் கொஞ்சமா வெயிட் இன்கிரீஸ் பண்ணி அஞ்சு கிலோ தம்பள் ஏழு கிலோ தம்பள் பத்து கிலோ தம்பள்னு அப்படியே வெயிட் இன்க்ரீஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் ஆப் ம் உங்களால எவ்வளோது இப்ப நீங்க வர ஸ்டார்ட்டிங்ல ஃபர்ஸ்ட் வீக்ல ரெண்டு கிலோத்தொம்பதுதா தூக்கிருப்பீங்க
ஆமா ஏன்னா ஃபஸ்ட் வரும்போது எல்லாருனாலையும் பெருசா எதையும் தூக்க முடியாதுல்ல ஆ ஆ
அதுக்கப்புறம் பாத்தீங்கனா ஜிம்மு வந்து ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதத்தில் வந்து ஒரு பத்து கிலோ தம்புள் பன்னெண்டு கிலோ தம்புள் வரைக்கும் தூக்க முடியும் அப்போ பன்னெண்டு கிலோ தம்புள்ஸ் ஆ ஆம் அவ் நீங்களே வந்து தூக்கிடுவீங்க அப்ப வந்து நீங்க ஸ்ட்ரன்த்தன் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம் அப்ப ரெண்டு கிலோ தம்புள் எல்லா நீங்க தூ க்கும்போ சும்மா கோ சும்மா வெயட்டு சும்மா ஒரு பைய தூக்குற மாரிதான் இருக்
செரி திடீர்னு இப்ப வெயிட் எல்லாம் தூக்குறோம் திடீனு இப்ப ரெண்டு கிலோவா இருந்தாலுமே தூக்குறோம் அதெல்லாம் உடம்பு
அது வந்து வலிக் காது அத அதனால தான் நாங்க வந்து அ வெயிட் கம்மியா இருக்கறதான் ஃபர்ஸ்ட் கொடுக்குறோம் வெயிட் கம்மியா இருக்கறத ஃபஸ்ட் குடுக்கறனால அது வந்து அ உடம்புவல்லா ரொம்ப வலிக்காது
பரவாலியே நல்லா இருக்கே நானுமே வரலாம் போலயே இங்கந்து இங்க இருந்து அங்கே வந்துட்டு திருப்பி இங்க வந்து வந்துட்டு வரவா நானு ஒரு நாளைக்கு
வாங்க கண்டிப்பா வாங்க வந்துங்கன்னா நல்லதுதா ஹெல்த்து ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்கு அ நம்ம வந்து உடம்ப வந்து இப்ப நம்ம உடம்ப பாத்தாதான்
நடக்க சொல்றாங்க அதுக்கே நான் வந்து மறந்து மறந்து போய்றே
ம் நீல்லாம் வந்து பக்கத்துல யோகா கிளாஸ் போய் சேர சொன்னேன் நீ யோகா கிளாஸும் சேர மாட்றே யோகாலாம் பண்ணினா அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு
சொல்றது செரி ஆனா எனக்கு எங்க பேய் சேர்ரது என்ன பண்றது எப்டின்மே எனக்கு தெரிய மாட்டிங்குது
பக்கத்துல வந்து ஹ பக்கத்துல எங்கேயாவது சரவுண்டிங்லாம் எங்க இருக்குன்னு விசாரி விசாரிச்சு ஆ அங்க
அதுதே நம்மளுக்கு பழக்கமே இல்லையா புதுசா
அப்படிதா பழக்க இல்லைனாலும் அப்படிதா நம்ம போய் பாக்குறது பண்றதுலே தெரிஞ்சிரும்
நா என்ன தெரிமா பண்றேன் இல்ல நா என்ன தெரிமா பண்ணிட்டு இருக்கேன் வாரத்துக்கு ஒரு அஞ்சு நாள் கோயிலுக்கு போறோமா கோயில போயி வேக வேகமா ஒரு மூனு சுத்து டெய்லியும்
அது மட்டு பத்தாதுல்ல உனக்கு டெய்லி பண்ணனு னுல ம்
என்னது கேக்கலா
டெய்லி பண்ணனுல
அதா அதா டெய்லியும் போணும் அஞ்சு நாள் போறேன் வாரத்துக்கு ஆனா அஞ்சு நாள் கோயில்க்கு போயிருக்கே அஞ்சு நாளும் போயி நல்லா கோயில சுத்து சுத்தனு சுத்திட்டு வந்துரது
முன்னாடி இந்த பிஜியான் போஸு பட்டர்ஃபிளை போஸு அதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தியல்ல அதெல்லாம் டெய்லி இப்பவும் விடாம செய்யி அதெல்லாம் ரொம்ப நல்லது ஹெல்த் பெனிபிட்ஸ்
ம் அ அ அங்க சர்ஜரி பண்ணவங்களுக்குல்லாம் அந்த ஸ்டிச்சு எடுத்துக்கடாது
அதெல்லா எதுமே கெடையாது மெது மெதுவா பண்லாம் உனக்கு தா மோத் த்ரீ மந்த்ஸ்கு மேல ஆயிடுச்சுல்ல சோ வந்து மெதுவாவே பண்லாம் ஆமா அப்புறம் என்ன மெதுவாவே பண்ணிக்கலாம் மெது மெதுவா அப்படி வலிசிச்சுன்னா ரெண்டு நாள் விட்ரு அதுக்கப்புறம் மறுபடியும் பண்ணு அதுக்கப்றோ பண்ண பண்ண பண்ண ஆ செட் ஆயிரு
ம் அத வேணா செய்லாமோ வீட்ல
ஆ பட்டர்ஃபிளை ஃப்ராகு பிஜியான் இந்த மாரி உள்ள ஸ்டிச்சிங் மட் டு டெய்லி வந்து காலைல காலைல செஞ்சுட்ருங்க அதுவே போது ஆ முடியாத பச்
இல்ல காலைல செய்ய முல்லனா ஈவி்னிங் செய்லால
ஆ செய்யலா செய்யலா அஞ்சர மணிக்கு மேல செஞ்சிங்னா கரெக்டா இருக்கு ம் அதுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்ல அப்படி அப் இப்படி அந்த ஸ்ட்ரெச்சிங் மார்க்கெலா வலிச்சிச்சு அப்டின்னா ரெண்டு நாள் ஃப்ரீ ரெஸ்ட்டா இருந்துக்குங்க அதுக்கப்பறோ ரெண் நாள் போடுங்க இந்த மாதிரி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அதுவே பழகிடு அதுக்கப்பறோ செட்டாயுரு
ஆ அதா அதா இப்பதா நீ வந்து ட்ரெய்னரா கரெக்டா பேசற
இப்டிதா நா ட்ரைப் கிளைண்ஸ்ட்ட எல்லார்ட்டயு பேசி பேசி எல்லாரையு வந்து சொல்லி் குடுத்துக்கிட்டுருக்கே எல்லாரு எங்ட்ட வந்து கேட்டு எல்லா இப்ப செய்ய ஆரம்ச்ட்டாங்க
பரவால்ல இல்ல இருந்து சமூக சேவை மாதிரி இருக்கும்ல மனசுக்கு திருப்தியாவு இருக்கு நம்ம
ஆமா ஒருத்தவங்க வந்து இந்த மாரி நீங்க சொல்லி குடுத் தீங்க அதனால எனக்கு இந்த மாரி இந்த எடத்துல உள்ள பெயின் ரெக்கவர் ஆயிடுச்சுன் சொல்லும் போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு ஓ நம்மளால அவுங்களுக்கு வந்து சரியாயிருக்கே அப்டிங்கற மாதிரி இருக்கு
பரவாலயே நம்மளாலயு நல்லது நடக்குதே
ஆமா நம்மளாலயு வந்து இது பண்ண முடியுதே அப்டினு நெறைய பேர் வந்து இந்த மாதிரி என்னைய வந்து என்கரேஜ் பண்ணி அ பாராட்டிலாம் பேசிருக்காங்க
அடேங்கப்
ஆம்மா
ஆ
இந்த சர்ட்டிஃபிகேட்ட தா எடுத்து மாட்டணு ஜிம்ல வந்து பிரேம் பண்ணி மாட்டனு சொல்லிருக்கே
ம் சேர் சேரி சேரிங்க நாங்க நாளைக்கு கூப்பர்றே உனக்கு அப்றோ
ஆமா எனக்கு வேலை இருக்கு நா அப்பற பண்றே
ம் சே சே ஆ